அஹ அஹ சொல்லுங்க எப்படி இருக்கீங்க ஆஹ வணக்கம்ங்க நல்ல நல்லா இருக்குங்க
நாங்க நல்லா இருக்கிரோம் நா பண்றீங்க
ஆஹ சொல்லுங்க எத பத்தி பேசலாம உங்களுக்கு எதாவது ஐடியா இருக்கா எத பத்தி பேசலான்னு
எனக்கு எதுவும் நீங்க ஏதாவது பேசனீங்கன்னா பேசலாம் எனக்கு எதுவுவூ ஐடியா இல்ல
உங்களுக்கு எதுவும் மைரியா இல்லையா உம் சரி உங்களுக்கு புிடிச்சது நீங்க நீங்க இப்போ ஏதாவது ஒரு புடிச்ச இடத்துக்கு எங்கயாவது போயிருக்கீங்களா ரீசண்டா ஏதாவது டூரிஸ்டா எங்கயாவது ஒர் இடத்துக்கு போயிருக்கீங்களா
இல்லங்க அப்டி லா எங்கேயும் போல
இங்க வெளில ஆஹ ஓகே அப்ப அந்த கோவில் எந்த எப்படி இருந்துச்சு அத பத்திசோ கொஞ்சம் சொல்றீங்களா
உஹம் திருவண்ணாமலைக்கு போயிருந்தோம்
திருவண்ணாமலை கிரிவலம் போயிருந்தீங்களா ஹ ஓகே ஓகே ஹ கிரிவலம் கிரிவலம்னா அஹ எப்டி விரதம் இருந்துட்டு போவாங்களே கேள்விப்பட்டிருக்கேன் நான் ரொம்ப சின்ன வயசுலதான் போயிருக்கேன் அதுக்கு பிறகு போனதில்லை எல்லாம் கிரிவலம்ன்னு சொல்லிட்டு எல்லாரும் விரதம் இருந்துட்டு போவாங்கல்ல இந்த மலையை சுத்தி அஹ் போவாங்க தானே எப்ப போவாங்க
விருதுள்ளா இருக்கதுல ப பூ மின்னிலக்கு போவாங்க விரதலாம் இருக்கிறதுல பௌர்ணமின் என் கிரிவலம் போயிட்டு வந்தா நல்லதுன்னு சொல்லுவாங்க
எவ்வளவு நேரங்க ஆகும் இப்ப மழையை சுத்தி நம்ம இது பண்றோம்ல்ல கிரிவலம் எவ்வளவு நேரம் ஆகும் க்கும் அது முடிக்கிறதுக்கு
முடிக்கிறதுக்கு அஞ்சு மணி நேரம் ஆகும் ஏழு கிலோ கிலோமீட்டர் நடக்கும் அஞ்சு அஞ்சு மணி நேரம் ஆகுது
ஓ அப்போ ஓ அப்போ அது உ புதுசா போறவங்களுக்கு அது கஷ்டமா தானே இருக்கும் அஞ்சு மணி நேரம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும் போது இது ஒரு மாதிரி இருக்கும்ல
ஆமா நடக்கறவங்க பா பழக்கப்பட்டவங்களுக்குதான் இல்ல புதுசு நட அப்புறவங்களுக்கு கால் வலி கொஞ்சம் புதுசாப்பிடற மாதிரிதான் இருக்கும் நடக்க முடியவங்கதான் நடக்குறாங்க அதுலயும் ஒன்னும் சித்ரா பௌர்ணமி அந்த நாள்ல பொண்ணா ரொம்ப கூட்டம் அதிகமா இருக்கும் ஆஹ் நடக்கவே முடியும்ல ஆஹ் அவங்களே தல்லினே போயிடுவாங்க போட்டுக்கிறேன் நம்ம நடக்க வேண்டியதே இல்ல
ஓவா அவ்ளோ கூட்டமா இருக்கும சரி அந்த அந்த பாதை எப்படி இருக்கும் அந்த கிரிவலம் சுத்தற பாதை எப்படி இருக்கும் க்கும் ஹ ஸ்லோப்பிங்கா இருக்குமா இல்ல சில இதெல்லாம் மலை மேல ஏறம வந்து மேல ஏற மாதிரி இருக்கும் கொள்ள மேடும் பல்லமா இருக்குமா எப்படி
ஆஹ மேடம் மேடம் பண்ணாலலாம் எதுவும் இருக்கதில்லை நம்ம மாமல் ரோட்டில் சுத்துற மாதிரி அது மழை சுற்றுற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் மேடம் பள்ளம்ல்லாம் மலைய இரு இருற மாதிரி அது மாதிரி எல்லாம் இருக்காது
ஓ அந்த மாதிரிஎல்லாம் இருக்காது ஸ்ஸ்உம்
சிமெண்ட் ரோடு தான் இருக்கும் ப் போற வழி எல்லாம் ஒரும் கடைங்க அது நல்லா இருக்கும் நம்ம சாமி போற சொல்லினே போனும் ஆனாலும் எங்க சாமி பே சொல்லினு போறாங்க ஏதோ ஏதோ பேசறீங்க போவாங்க ஜனங்க சாமி பெயர் சொல்லினு போனா நம்ம நன் என்ன நடக்குறது சக்தி திருவண்ணாமலை சாமி ஈஸ்வரன் சக்தி வாழ்ந்தவன் தான்
உம் உம் நீங்க போயிருக்கீங்களா அந்த மாதிரி கிரிவலம் எல்லாம் எப்படி உம்
நாங்க போயிருக்கிறோம் நாங்க மூணு முறை போயிட்டு வந்தோம் ஹா
ஓ ஓ எப்படி எப்போது எப்போ எந்த நேரத்துல போவீங்கப் ஈவினிங் டைம்ல போவீங்களா இல்ல காலைலயா எப்படி போவீங்க
கிரிவலம்னாலே நைட் சேர்ந்துதான் போனும் நைட் டைம் தான் உருவம் பௌர்ணமி அன்னைக்கு நைட்லதான் கிரிவலம் போனும் மத்த நாளையும் போறாங்க எல்லா நாளும் விசேஷம்தான் அங்க இப்ப பௌர்ணமி உம் முக்கியமான நாள் அன்னைக்குதான் அந்த சாமிக்கு மலை சுத்தி வராங்க
ஓ அன்னைக்கு எப்படி மிட் நைட்டு டைமிங்ஸ் எல்லாம் கிடையாது நைட் நேரத்துல அது விடிய விடிய இருக்கும்
ஆருத்ரா ஆஹ் நைட் எல்லாம் சுத்தலாம் டைம் எல்லாம் எதுவும் கிடையாது ஒன்பது மணிக்கு அதுக்கு மேல பத்து மணிக்கு மேல நம்ம நைட் எல்லாம் சுத்திட்டு சாமி முடிஞ்சா தரிசனம் பண்ணிட்டு வரலாம் இல்லையா வீட்டுக்கு வந்துலாம் இல்லா தர்சனம் பாக்கணும் என்னஒரு மூணு மணி நேரம் நாலு மணிநேரம் ஆகும் ஆஹ
ஓ ஓ ஆமா இங்க நடந்துட்டு போயி அங்க கீழே நின்னுட்டு சாமிய நீ போறதுனால லேட் ஆயிடும் திலக இது மட்டு இல்ல இல்லஇது மட்டும் சுத்திட்டு வந்துடுவாங்க உஹ
ஆஹ் சுத்திட்டு மட்டும் வந்துருவோம் நாங்களுக்கு மூணு முறை போநோம் சாமிய தரிசனம் பண்ணல சுத்திட்டுதான் வந்துட்டோம் தரிசனம் எல்லாம் பண்ணலான் அடுத்த முறை இப்போ இரு இருபத்தி எட்டாம் தேதி வந்து பௌர்ணமி அந்த நாள் போனாதான் போயிட்டு பாத்துட்டு வரலாம்னு இந்த மாசம்
ஓ இப்படி மாச மாசம் போற போவிங்க
மாசம் மாசம் போறதுல முஞ்ச அளவுக்கு போறது இப்ப அதிக மூணு மூணு முறை தான் போயிருக்கறோம் நாங்க
உம் உம்
நாமல்லாம் பாக்குறோம் நீங்க போ நீங்க போயிட்டு வாங்க ஒரு முறை
ஆமாங்க போணுங்க அஹ் எல்லாரும் சொல்றத பார்த்தா ஆசயாதான் இருக்கு அஹ் போய் அது எப்படி இருக்கு கிரிவலம் சுத்தி பார்க்கணும் அப்படின்னு தான் தோணுது போ வாய்ப்பு கிடைச்சா போவோம் சில இடத்துக்குல்லாம் நம்மளுக்குனு வாய்ப்பு கிடைக்கணும்ல்ல நம்ம
சாமி கூப்பிட்டாதான் நம்ம போக முடியும் ஆமா சாமி கூப்ட்டாதான் போக முடியும் ஆனா போகும்போது எல்லாமே ரொம்ப இந்த லிங்க அங்க இருக்கும் அங்க குபேர லிங்கம் ஈசா லிங்கம் அந்த மாதிரி லிங்ககோ ஒருலிங்கமா இருக்கும் போகும்போது அந்த லிங்கம் எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு போகணும்
ஓ லிங்கங்களாம் அத எப்படி அந்த
ல கோபுரத்தை கும்புட்டு கோபுரத்து கிட்ட கருப்புரம் வச்சுட்டு நம்ம சுத்தி வரணும் திட்டு போகும்போதே ஒரு ஒரு லிங்கம் அந்த லிங்கம் எல்லாம் தர்சன ம் பண்ணிட்டு சுத்தி வந்து அப்புறம் நம்ம வந்து
சாமியை கும்பிட்டு வந்துர வேண்டிய
ம் அவ்வளவுதான் கோபுரத்தை சுத்தி வந்தது கோபுரம் தான் சாமி தரிசனம் பண்ணனும்னா ரொம்ப நாள் ஆவும்
உஹம் தீபம் இருக்குல்ல காற்று கார்த்திகை தீபம் அப்பெல்லாம் எப்படி இருக்கும் நீங்க போயிருக்கீங்களா மலைக்கு
ஆஹ் போயிருக்கோ கார்த்திக தீபத்துக்கு தான் இன்னும் கூட்டம் கார்த்திகை தீபம் சித்ரா பௌர்ணமி அந்த ரெண்டுத்துக்கும் விசேஷம் அப்புறம் இந்த வந்து மகாராஜாக்கே
மகரஜோதி உம அப்போ
இங்கேயும் கூட்டம் தான் புள்ளு கூட்டம் சித்ரா பெளர்ணமி போய்யிருகாங் ஆஹ் இனி கார்த்திகை தீபத்துக்கு மகரஜோதிக்கு போய் போன் அப் போக முடியுறது இல்ல நம்மளால முடியாது முடியுறவங்க போயிட்டு வராங்க
ஆமா நம்ம உள்ளூர்ல இருந்தாலுமே நம்மலால சில இடத்துக்கு போக முடியா முடியாதுல கோவிலுக் பாக்கலாம் வெளியூர்ல இருக்குரவங்க பாக்கணும் அப்படின்னு சொ சொல்லிட்டு இதுக்காக மெனக்கெட்டு நாளை ஒதுக்கிட்டு வருவாங்க நம்ம உள்ளூர்குள்ள இருக்கிறவங்களுக்கு செரி போலாம்ல போலான்னு சொல்லிட்டே அது நம்மளுக்கு அது ஒரு இதுவாவே போயிடும்ல
ஏ நம்மளா துணுஞ்சிவே போனா லா போகலாங்கிட்டு போனே அப்பனா நல்லா பாத்துன்னு வரலாம் அந்த கோயிலுக்கு போனும் முக்கியமா
ஆஹ் ஆஹ் திருவண்ணாமலை ஹ அப்புறம் வேற என்ன இருக்கு திருவண்ணாமலையில இந்த கோவில் இருக்கு வேற ஏதாவது விஷேசம் ஏதாவது இருக்கா
நாங்க எதுவும் போனது இல்ல திருவண்ணாமலையில போய் அந்த கிரிவலம் பாத்துட்டு தான் வரும் வேற எதுக்கும் போறதுயில்ல எது இருக்குதுனு தெரியாது
ஹ ஓ
நீங்க நீங்க எந்த கோயில் போயிருக்கீங்களோ எங்க போயிருக்கிங்களோ
நாங்க ரீசன்ட் லாம் எங்கேயும் டூரிஸ்ட்டா போன போனதுல ஆனா வந்து கோயிலுக்கெல்லாம் போணும்னு ஆசை தான் அஹ் தஞ்சாவூர் கோயில் போயிருக்கோம் அதுமே நல்லாதான்ருக்கும் பிரம்மாண்டமா இருக்கும்ல்ல அதட அந்த கோவில் கோபுரமே பாக்குறதுக்கு வந்து அவ்ளோ பிரம்மாண்டமா இருக்கும் அந்த கோவில்அந்த கோபுரம் பாக்குறதுக்கு இதெல்லாமே ஆஹ் ரொம்ப நல்லாருக்கும் தஞ்சாவூர் பொறுத்து த்த வரைக்கும் தஞ்சாவூர் கோயில் நல்லா இருக்கும்
தஞ்சாவூர் பொம்மை இப்பதான்
ஆஹ் ஆமா ஆமா ஆமா அந்த தஞ்சாவூர் பொம்மையுமே நல்லாருக்கும் அது இந்த தஞ்சாவூர் அந்த ஏரியாவே நல்லா இருக்கும் வச்சுக்கோங்களே அந்த கோவில் அந்த பார்க்கவே ஒரு மாரி இருக்கும் எனக்கு தெரிஞ்சு நம்ம நெறைய கோவில் இருக்கு ஆனா இந்த கோவில் வந்து வேற மாதிரி இருக்கும்ல்ல எல்லா கோயிலுமே வந்து உங்களுக்கு க்ளோஸ்ல தானே இருக்க மாதிரி இருக்கும் இந்த கோவில் வந்து அது நல்லா ஓபன்லே இருக்கும் அ தூண்கள் பாக்றதுக்கல்லாம் வெளியில இரு அட்லுக்கே நல்லா இருக்கும் வெளியில இருந்து நம்ம ரோட வல இருந்து பார்த்தாலுமே அஹ் ரொம்ப நல்லா இருக்கும்ப்ப ஆமா ஆமா ஆஹ் நல்லா ருக்கு நாங்க இப்ப எந்த நேரம் பாத்தாலும் அஹ் கூட்டமாவே இருக்கும் நிறைய டூரிஸ்ட் வந்துட்டு போயிட்டே இருப்பாங்க போல இருக்கு இது இந்த நாள்ல தான் ஆமா ஆ எப் எப்பயுமே இருப்பாங்க பாத்தீங்கன்னா எல்லாம் வேன் பஸ்இந்த மாதிரி வச்சு வரவங்கள நெறைய நானும் பாத்திருக்கேன் எப்ப நானுப்ப என்னடா இந்த கோவில்எந்த நேரம் பாத்தாலும் கூட்டமா விசேஷ னாலும் எதுவும் இல் ஆனா கூட்டாது ஈவி்னிங் டைம்ல எல்லாம் கூட்டம் இருக்கும் நிறைய வெளியில வந்து பாத்துட்டு போறவங்களாம் இருக்காங்க அதே மாரி அந்த நந்தி வந்து மாட்டு பொங்கல் இருக்குல்ல அப்ப அந்த மாட்டு பொங்கல் அப்பல்லாம் பாத்தீ இன்னும் அந்த நந்தி அலங்காரம் பண்ணிருப்பாங்க வெறும் அந்த பழங்களாலே அலங்காரம் பண்ணியிருப்பாங்க அந்த அவ்ளோ பெரிய நந்திய அது அதுவே பாக்க நல்லா இருக்கும் அந்த அப்போ வந்து ஆ நல்லா இருக்கும் கு ஆ எல்லா பழ ஒரு ஒரு வருஷம் இன்னமு ஒரு ஒரு இதால அலங்காரம் பண்ணிரு பாக்கலாம் ஒரு வருஷோம் காய்கறி ஒரு வருஷோம் வந்து பழங்கள் அந்த எல்லா வெரைட்டி ஃப்ரூட்ஸுமே அதில இருக்கும் அதுக்கு ஃபுல்லா அந்த நந்திக்கு அலங்காரம் பண்ணி வச்சிருப்பாங்க அது மாரி அங்க வந்து மாட்டு பொங்கலுக்கு வந்து நூத்தி ஒரு மா மாடு அங்க இதுவாயிருக்கும் அதுங்க வந்து பூஜ எல்லாம் போட்டு அந்த மாட்டுக்கெலாம் இது பண்ணுவாங்க அந்த மாட்டு பொங்கல் அன்னைக்கு அப்ப இப்போது நல்லா இருக்கு எல்லாரும் ஆமாமாட்ட எல்லாருத்தக்கும் டோக்கன் குடுத்துருப்பாங்க போல இருக்கு க்கு எல்லா ன்ன மாடும் அங்க நிக்கும் அது லாம் பூஜ போட்டு இது பண்ணுவாங்க அது நல்லாருக்கும் மத்தபடி நெறைய கோவில் இருக்குங்க எனக்கு இந்த தஞ்சாவூர் கோவில் ஞாபகம் இருக்கு சென்னையிலயும் மே நெறைய கோவில் நெறைய சென்னையில பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பீச் தான் நமக்கு ஞாபகம் வருல்ல மெரினா பீச் தான் வந்து வந்து ஆ ஞாபகம் வரும்
கோவிலுங்களும் நல்லா இருக்கு சென்னையில கோவிலுங்களும் நெறைய கோவில் இருக்குது நல்ல விசேஷமா பூஜயும் நல்லா நடக்குது நல்லா இது பண்றாங்க ஒவ்வொரு நாளும் அந்தந்த நாளு ே நல்லா செய்றாங்கறை சஷ்டி வந்தாலும் இந்த தைப்புசம் வந்தள
உம் நம்மளுக்கு நேரம் முடிஞ்சிருச்சீங்க நன்றிங்க உங்களோட பேசினதுக்கு ஆஹ் நன்றி நன்றி நன்றி